அ ஹலோ
ஹலோ சொல்லுங்க மேம் எப்டி இருக்கீங்க
ம் நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கேங்க
ம் என்ன பண்ணிட்ருக்கீங்க
சும்மாதா மேம் இருக்கே ஃபோன் வேற ஃபோன் கால் பேஸ்ணும்னா வெயிட் பண்ணிட்ருக்கே
ஓ அப்ப இன்னைக்கு தா ஜாய்ன் பண்ணிங்ளா
இல்ல ஜாயின் பண்ணி ஒன் ஒன் வீக் ஆச்சு ஆனா இப்ப இப்பதா ஃப்ரீ டைம் கெடச்சது ஒன் வீக்காவே கெடைக்ல
ம் அவ்வளோ பிஸியா இருக்கே ஒரு அ பெர்சனா
அப்டி இல்ல சும்மா வீட்டுக்கா ம் அம்மா எல்லா வந்திருந்தாங்க ஊர்லருந்து அதனால அந்த ஒர்க்லே அப்டியே இதாய்ருச்சு
சேரி சேரிங்க எந்த ஏரியாங்க
நாங்க மதுரை சைட்ல இருக்கோ
சூப்பர் சூப்பர் நல்ல ஐடியா
ஓகே ஆ அப்றோ அ எங்க வெளில இருக்கீங்ளா வீட்லயா
நா ஷாப்ல இருக்கேங்க
ஓகே ஓகே வெளில எங்கயாது டூர் போனீங்ளா
ம் போயிட்டு வந்தமே வெக்கேஷனுக்கு
ஓ ஓகே ஓகே
நீங்க மேரிடா அன்மேரிடுங்ளா
மேரிடு தா
வீட்லலா
வீட்ல எல்லா வெளில போயிருக்காங்க நா மட்டுதா இருக்கே
சேரி சேரிங்க குட்டிஸெல்லா இருக்காங்ளா
இல்ல இல்ல இன்னு இல்ல
நல்லா ஃப்ரீயா இருக்
ஆமா
மதுர ஒங்க ஏரியா எப்பமே ஒர்ரொரு ரஷ்ஷான ஏரியா சூப்பரா இருக்குல
ஆமா ரொம்ப
நீ நீங்க நேட்டிவே மதுர தானா
இல்ல இல்ல நாங்க இங்க மேரேஜ் ஆயி நா இங்க வந்திருக்கே நாங்க சேலம்
சேலம்லருந்து இங்க வந்துருக்கீங்ளா
மதுர வந்து கொஞ்ச நெருக்கடியான எடந்தா
சேலம்லருந்து இங்க செட் ஆகுதா சேலம் கொஞ்ச அவ்ளோ ஒன்னு நெருக்கடியா இருக்காதே
ஆமா இங்க வந்து எனக்கு கொஞ்ச செட் ஆகலதா
அங்க கொஞ்ச பீஸ் ஃபுல்லா இருக்குற மாரி இருக்கு இங்க எனி டைம் ரஷ்ஷாவே இருக்
எஸ் ஆமாம்மா ரொம்ப
ம் எப்டி செட் பண்ணிர்றீங்க மேரேஜ் ஆயி எவ்ளோ நல்லாச்சு
இப்ப ஃபைவ் இயர்ஸ் ஆகுது
ஆமா ஓ பழக்கிட்டீங்கல்ல
பழகினாலு அந்த அங்க இருக்கற மாரி ப்ரீயா இருக்கற முடியாது பியர் அ எஸ் எஸ் அதுதான் கரெக்ட்டு கொஞ்சோ இத லேட்டாகுது நம்ம அங்கன்ன தனியா போய் அதயும் பாத்துட்டு வந்துருவோ இங்கன்னா வந்து ஒவ்வொண்ணுக்குமே யாராவது ஒருத்தர் தேவைப்பட்டுடேதா இரு க்காங்க எந்த பக்கம் போய் எங்க வரணு
பயமா இருக்குது எல்லா ஆள் ஆளு கசா கசா கச கசனு எங்க போனாலு கச கசனு இருந்துகிட்டே இரு
ஆமா பயங்கரோ இங்க அதுவர எங்க வீட்டுக்கு ப பக்கத்துலயே வந்து ஒரு ரெண்டு எடத்துல வந்து நகைய வேற பறிச்சுட்டாங்க எங்க தெருக்கு பக்கத்து தெருவே
ஓ
அது வேற அதெல்லா வெளில வர்றதுக்குனே யோசிக்க ற மாரி இருக்கு எங்க வீட்ல கீழ ஹவுஸ் ஓனர் அம்மா இருக்காங்க அவுங்க அவுங்க சி சி டி கேமரா வெச்சா போலீஸ் வந்து இங்க எல்லா வந்து விசாரிச்சி இங்களா சி சி டி எல்லா எடுத்துப் போனாங்க அதனால இது கொஞ்சோ த்ரில்லிங்கான ஊராதா இருக்கு
ஆமா கண்டிப்பா மதுரை வந்து எல்லாத்துக்குமே பேர் போன ஊருதா
ஆமா கஷ்டோ ம்
அ ஆனா டெம்பிள் டவுன் ம் டெம்பிள் டவுனா அது அதுவும் நெறையா இருக்கு ஆனா சொல்றதுக்கு ஆ அடிதடிக்கு எல்லாத்துக்குமே பேர் போன ஊர் அதுதா
ஆமா சும்மா எல்லா வாயெல்லா சும்மா விட்டறவே முடியாது நம்பு ஊர்லல்லா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துர்லா இங்கல்லா வந்து யோசிச்சு பேசற மாரி இருக்கு நம்ம ஒரு வார்த்த சொன்னா அவுங்க ப த்து பதினஞ்சு வார்த்த பேசிர்றாங்க
அவுங்க ஸ்லாங்கே நம்மளுக்கு பயக்கற மாரி இருக்கு பயப்படற மாரி இருக்கு அவுங்க நார்மலா கேக்கறதே வந்து ஏங்க மிரட்டுறீங்க அப்டிங்கற மாரி இருக்கு
ஆ ஆமா அப்டிதா நம்ம அங்க வந்து லிஸ் த்து நீங் நம்ப நம்ப பேசறத யாராவது லிஸன் பண்ணுவாங்க கேட்டுட்டு அதுக்கப்பறந்தா பேசுவாங்க இங்க வந்து கேக்கறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் அடிதா அதுக்கப்பறந்தா என்னான்றது ஆனா கொஞ்சம் பரவால மக்கள் வந்து கொஞ்சோ நல்லா நல்லா இருக்காங்க ஒரு இதுல இருக்காங்க ம் ஆமா
அவுங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா உயிரையும் குடுப்பாங்க அதே சமயோ எடுக்கவுன் செய்வாங்க
ஆமா பயங்கரமா
அ
எங்க பாத்தாலுமே சுத்தி சுத்தி பாத்தாலே பிரச்சனையாதா இருக்கு அங்க அடிச்சிட்டாங்க கொன்னு ட்டாங்க வெட்டிட்டாங்க கொல பண்ட்டாங்க நகையை கானாங்க அதக்கானோ அதக்கானோனு எதாவது ஒண்ணு வந்துகிட்டேதா இருக்கு நா இங்க வந்து ம் சொல்லுங்க
அதா அட்வஞ்சர்ஸ் நெறஞ்ச ஊருதான அப்றோ என்னங்க
ஆமா அத நா வந்ததுல இருந்தே இப்ப நானே பாத்துட்ட ஒரு வருஷோ ரெண்டு வருஷத்து ள்ளே நகாடி எங்க வீட்டுக்கிட்டே ஹைவே ஹைவே இருக்கு ஹைவேலயே ரெண்டு பேர் நகைய அடிச்சுட்டாங்க எங்க தெருக்குள்ள ரெண்டு இடத்துல நகைய அடிச்சட்டாங்க
அ பயங்கரமாதா இருக்கு
தெருவுக்குள்ளேயே நடக்கும்போது கொஞ்சம் அட்வெஞ்சரா தான் தோணும்
ம் ஆமா வெளியிப்ப போறோம் யோசிச்சுப் பார் அந்த வண்டி சிசிடிவீல பாக்குறோம் அவன் பாட்டு சல்லுனு நார்மல் பர்சன் மாதிரி டூ வீலர்ல வரான் டூவீரல்லதான் போறான் வந்து அவ வந்து எடுத்துக்கிட்டு திருப்பி எங்க தெருவுலயேதா போறான் அதெல்லா நார்மல சா ச நார்மலா எல்லாரும் மாறியும் மக்கள் மாறி மக்களா போயிட்டு இருக்கான் அவன் எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது இவன் தான் திருடனா இருப்பானோ எது இப்ப நம்ம தெருக்குல வந்தக்கானே இவன் திருடான இருப்பானோ அப்படின் எப்படி கண்டுபிடிகறது தெரியமாட்
அது மதுரைக்கு குள்ளைங்க போது பார்கறம் போதே கொஞ்சம் கரரா தான் இருப்பாங்க ஆளுக அதனால நம்ம டக்குன்னு கெஸ் பண்ணி அடி வாங்கிற முடியாது
ஆமா எல்லா இடத்துலயும் நடக்குது இங்க மட்டுன்னு இல்ல எல்லா இடமும் நடக்குது பட் டு நம்ம பக்கத்திலயே நடக்கும் போது கொஞ்ச பயமாதா உங்க ஊர் எப்படி இருக்கு
எங்க ஊரு பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லங்க பழனி
ஆ சேரி சேரி
பழனியிலருந்து கொஞ்சம் அவுட்ரு மெயின் பழனி
ம்
ம்மோவ் எந்திரிச்சு வாங்க
ஓரளவுக்கு இதா இருக்கும்ல அமைதியா இருக்குல்ல
நா இருக்குற ஏரியா வந்து ரொம்ப கிராமம் ரொம்பவே அமைதியா இருக்கும்
அ டவுன்ல இருந்து வந்தவங்களுக்கு கொஞ்ச கஷ்டம்
டவுன்ல நா திருப்பூரல தான் இருந்தேன் என்னோட இது ஸ்டடிஸ் எல்லாமே திருப்பூரு அம்மாவோட நேட்டிவ் வந்து இங்க சோ வந்து இங்கேயே அப்பிடியே செட்டில் ஆயிட்டேன் தம்பி கன்ஸ்யூவா இருக்கைல வந்தேன்
ம்
அப்டியே செட்டில் ஆனவ இங்கயே இருந்துட்டேன் வீடு வாங்கியாச்சு அப்படியே இங்கேயே இருந்துட்டேன்
நல்லா இருக்கும் ஓகே உங்களுக்கு கோயில் எல்லாம் பக்கத்துலயே
பழனி வந்து ஒரு இருவது கிலோமீட்டரு போகணுங்க
சேரி சேரி சேரி
இருபது கிலோமீட்டர் இருக்கும் இங்க பக்கத்துலதான்
அங்க என்ன ஃபேமஸ்ஸூ
எங்க ஊர்லயா பழனிலயா பழனிய என்ன ஃபேமஸ் முருகன் தான் ஃபேமஸ்ஸூ அத மீறி போனா பஞ்சாமரதம் ஃபேமஸ் அது உங்கள் ஊர்லேயே முருகன் இருப்பாறே
ஆ
உங்க ஊர்லேயே முருகர் ஃபுட்டுல இங்க உடுமலை ஃபேமஸ்ன்னு பாத்தோ அடசிட்டு
ம்
அது ஃபேமஸீ உங்க ஊர் ஃபேமஸ நாங்க சொல்லட்டுமா
சொல்லுங்க
பரோட்டா தானே
ஆமா இங்க ஃபேமஸ் மல்லிகை மதுர மல்லி
மதுர மல்லி நா ஃபுட்டுல கேட்டேங்க
ஃபுட்டுல்ல புரோட்டா தாங்க கண்டிப்பா பண் பரோட்டா நூல் பரோட்டா
வெரைட்டி ஆஃப் பரோட்டா ப்ளஸ் சால்னா
ஆமா
நான்தா கேள்விப்பட்டிருக்கே நா மதுர வந்திருக்கே மதுர வந்திருக்கே எ ஹஸ்பண்டோட அக்கா ஊரு அங்க தா இருக்கு
ஓகே ஓகே ஓகே
நால்லா வந்துருக்கே
நல்ல ஊரு தா மக்கள் நல்லவங்க தா பட் எல்லா எடத்துலயு இருக்கிற மாரிதான் இது கொஞ்ச ஃபாஸ்ட்டா இருக்கு சென்னையில இப்ப எப்டி இருக்கோ பரபரப்பான இது இல்ல சென்னை மதுரை அ இது சேலம் சேலம் கொஞ்சொ இதா இருக்கு இது பேங்ளூர் இதெல்லா வந்து வளர்ற சிட்டியா நல்லா எப்டி சொல்றதுன்னா எல்லாருமே ஒரு இயந்திரம் மாரி ஆயிட்டாங்க ம்
எதுனாலு ரொட்டீனா ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்டியே ஃபுட்டு க டையுமே அதுக்கு தகுந்த மாறி இருந்துட்டே இருக்கும் அதனால உங்களுக்கு ரஷ்ஷாவே இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் ஃபுட்கடயு இருக்கும்
ஆமா அப்டிதா எந்த டைம்க்கு சாப்பாடுக்கிலா பிரச்சன இருக்காது
அதுதா அதனால அது வந்து உங்களுக்கு ரஷ் ரஷ்ஷாவே தெரியும்
கண்டிப்பா
ஹஸ் இல்லங்க ஒ மழையு இல்ல வெயிலு இல்ல அப்டியே ஒரு மோடமா இருக்கு
மழையே இங்க வர்ல கம்மியாதா இருக்கு
ஆமா இந்த தடவ மழ கம்மிதா சம்மர் டைமு சீக்கி இங்க பெருசா மழ இல்ல ஹஸ்பண்ட் என்ன வேலைக்கு போயட்டுருக்காங்க
அவுங்க வந்து கம்யூனிகேட் இங்கிலீஷ் எடுக்கறாங்க காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் ஆன்லைன் ஆன்லைன்லே எடுப்பாங்க அ காலேஜ் போய் எடு காலேஜ்ல இதுப்ப கேப்பாங்க கேட்டா எடுக்கற மாரிந்தா அங்க போய் எடுத்துட்டு வருவாங்க
கெஸ்ட் லெக்சரரா
ம் ஒன் அவர் ட்வண்ட்டி அவர்ஸ் கிளாஸஸ் அது
ம் ம்
இப்ப ஆன்லைன்ல தா இப்ப எடுத்துட்டு இருக்காங்க குஜராத் மாரி ஸ்டூடன்ஸ்
ஓ அது வீட்லேருந்தே பண்ணிக்குவாருங்களா
ஆ வீட்லருந்து ந ஈவி்னிங் ஃபையோ டூ லெவன் ஓ கிளாக் வரைக்கு நைட்டு
ஃபைவ் டூ நைட்டா
ஆ
அப்போ பகல் டைம் ஃப்ரீ தா வீட்ல தாருக்கு
சர்ஃபாம் பகல் ஸ்ரீராம் பகல்ல வந்து இங்க நம்ப லோக் ல்ல எதாவது ஆன்லைன் யார்க்காவது எடுக்க மாதிரி தா அவங்களுக்கு எடுக்
ம் ம் ம் சேரி சேரி பரவால்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்
ஆமா
அதுக்கு த தகுந்தா மாரி நீங்களு ஒர்க் ஃப்ரம் ஹோம்
ஆமா அதா போட்ருக்கோ ஒன்னு இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆயிடுச்சுன்னா பரவால்லதா
ம் இதா ஃபர்ஸ்ட் ட்ரையல்ங்களா
இல்ல நேமே இதுக்கு முன்னாடி வேற அப்ல பண்ண ஜாப் ஜோ இதுலெல்ல பண்ணிருக்கே இப்ப கொஞ்சமே ஸ்டப் போ இது ஓகே ஓகேட்சி ஓகே நம்ம நெக்ஸ்ட் டைம் பாப்போ அ செரி ஓகே ஓகே ம் தேங்க் யூ பாய்